ஹாய் எப்டி இருக்கீங்க நீங்க
அத்த நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
உம்
என்ன இன்னைக்கு நைட் என்ன ஃபுட்டு சிஸ்டர்
இன்னைக்கு நைட்டுக்கு வந்து ஆப்பம் சிஸ்டர் ஆப் பம் அப்றோ ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் இருக்கு சோ அத வச்சு சாப்பிட்டுக்கலானு சொல்லிட்டு ஆப்போ அரச்சிட்டுருக்காங்க சிஸ்டர் உங்க வீட்ல
எங்க வீட்ல தெரில ஐ திங் இட்லி இல்லன்னா வந்து தோச ஏதாயா இருக்கு சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு புடிக்கூ
எனக்கு வந்து ஃபுட்டுனாலே புடிக்கூ சிஸ்டர் இதுதா புடிக்கூ லல்ல
ஃபுட்டுனு எழுதி குடுத்தாலு நா சாப்ப
இப்ப பாரு இது ஆ எனக்கு வந்து இப்ப வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கே ரொம்ப வந்து எந்த ஒரு டென்ஷனு இல்லாம இருந்தன்னா வந்து நா நெறைய சாப்டுவே சிஸ்டர் அப்ப வந்து கேக்கா இருந்தாலு ஐஸ்கிரீமா இருந்தாலு அன்லிமிடடா சாப்டுவே
உம் தெரில ஓகே ஓகே சிஸ்
இவ்ளோத்தரதா சாப்ட முடியுனு இருக்குல்ல அதனால எந்த அளவு சாப்பி அந்த அளவுக்கு சாப்ட்டுருவே ஆனா வந்து இப்டின்னா ஏன்னா சேடா இருந்துச்சுன்னா ஏனா அப்செட்டா இருந்தனா அப்ப எனக்கு சாப்டே பிடிக்காது
ஆ ஆனா நா ல்லா ஸ்ட்ரெஸ் சிஸ்டர் நமக்கு இப்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுா சாப்ட்டோம்னா அது போயிரும்னு சொல்லுவாங்களா அந்த மாரி இப்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா எங்கயாவது கடையில போய் உக்காந்து ஏதோ ஒண்ணு சிக்கன் ரைஸோ பிரியாணியோ ஏதோ ஒண்ணு போய் உக்காந்து அத சாப்ட்டு வந்துட்டோனா ஓகே எல்லா ஃபுல்லா போயிடு அந்த மாரி
அந்த மாரி இருக்கணு தா ஆச ஆனா அதுக்கு அப் அப்டியே ஆப்போசிட் நானு
நா நல்லா இருந்தாதா நல்லா சாப்டுவே நல்லா ஆக்டிவா இருந்தன தா எனக்கு பசிக்கு ஆனா நா ஸ்டரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தே என்னன்னா அப்செட்டா இருந்தன்னா எனக்கு சாப்டவே தோணாது ஒரு நாள் கூட சாப்ப தம் எடுத்துடுவே சரி பசிக்கூ இல்ல உடம்பு கெட்டுன்றதுக்காக சாப்டுவே அதுவு சாப்டே அப்ட்டே தொண்ட உள்ள இருந்து இறங்கவே இறங்காது ஒரு ரெண்டு மூணு மாச சாப்ட்டு அப்டியே வச்ருவே உம்
இப்ப நா எனக்கு புடிச்ச ஏதாவது சாப்பாடுனா நல்லா சாப்டுவே காலையிலயு சாப்பாடு இருந்தாலு சாப்பிட்டுப்பே நைட் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுப்ப எனக்கு டிபன் தா வேணு அப்டி கிடையாது ஆனா எனக்கு அது அந்த குழம்பு புடிச்சிருக்கணு கொழம்பு நல்லா இருந்துச்சுன்னா சாப்டவே மிச்சபடி இந்த புளி குழம்பு எல்லா ச்சாங்கன்னா மத்தியான சாப்டுறதே ரேர் ரசொ இருந்தாலு போது அப்டின்னு சொல்லி சாப்ட்டுக்கறது எனக்கு புடிச்சது எதுனாலு இது பிரியாணின்னா காலையில காலையில சாப்டுவே மத்தியான நைட் மூணு நேரமு சாப்ப அப்றோ பிரியாணினா
அதேதா நானு எனக்குமே வந்து சாம்பார் இருந்தாலு கார குழம்பு இருந்தாலு எதா இருந்தாலு ஓகே ஆனா வந்து டேஸ்ட்டா இருக்கணு அது சாம்பார் இட்லி ன்னா தொட் தொட்டுக்க இருந்தா போது சாம்பார் எப்டி கொஞ்சோ டேஸ்ட் கம்மியா இருந்தாலு அந்த தொட்டக்கை வச்சு கொஞ்ச அஜஸ்
ஆ எனக்கு ஊருக்கா இருந்தா போது சிஸ்டர் வெறு ஊருக்கா இருந்தா போது அத மட்டு வச்சே சாப்ட்ருவே
இல்லல்ல எனக்கு வந்து இந்த அப்பளம் இல்ல வந் து முட்ட பொரியல் அப்டில்லன்னா உருளக்கெழங்கு இந்த மாரி இந்த மாரி ஐட்டம்ல இந்துதுனா நல்லா சாப்ட்ருவ கொழம்பு கொஞ்சோ டேஸ்ட்டு கம் மியா இந்தாலு இதுக் வச்சு கொஞ்சோ டேஸ்ட்ட வந்து கொஞ்சி த்ரூ பண்ணிஸ்
மேனேஜ் பண்ணிக்லா எனக் க்கு வந்து ம் சாம்பாரு அப்றோ மோர் கொழம்பு அந்த மாரி ஐட்டம்ஸ்க்லா ஊருகா கண்டிப்பா வேணு அது இருந்துச்சுன்னா டக் ன்னு சாப்ட்றலா ரசம் அ அப்டின்னா வந்து எதாவ்து பொரியல் பப்படோ அது இருந்துச்சுன்னா சாப்ட்ருவ தயிருக் க்கு கம்பல்சரி மோர் மொளகா அது இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கோ
எனக் தயிருக்கு வந்து மோர் மொளகாவு புடிக்கோ அது மாரி உருளக்கெழங்கு புடிக்கோ
புடிக்கோ ம் எங்க மம்மி வந்து ஃப்ரை மாரி பண்ணுவாங்க சிஸ்டர் அது வந்து உருளக்கெழங்கு சும்மா மொளகா பொடி உப்பு போட்டு சும்மாதா பண்ணுவாங்க ஆனா அதுவே சூப்பரா இருக்கோ அதுவு நல்லா அந்த கொழ கொழன்னு இருக்க கர்ட் ரைஸ் வச்சு சாப்ட்டா அப்டியே சூப்பரா இருக்கோ
ஆ எனக்கு அந்த மாரி வெச்சு செஞ்சா பிடிக்கோ அப் ஆனா நெறைய பேரு வந்து இப்ப பிரியாணி நா நல்லா சாப்டுவ ஆனா நெறைய பேருக்கு வந்து இந்த ஆம் தயிரு வெ வெங்காய போட்டு தயிர்
ஆ அதெல்லா வேணு
அது வெங்காயோ பிப் வெங்காய தயிர் ஊத்தி வெப்பாங்கல்ல அது இருந்தாதா அந்த அந்த கத்திரிக்கா இதெல்லா இருந்தாதா வந்து அவங்களுக்கு பிரியாணி சாப்ட்ட ஃபீல் இருக்குன்னுவாங்க ஒரு சிலவங்க சிக்கன் இருந்தாதா எனக்கு வந்து குஸ்காவே ரொம்ப புடிக்கோ ஏன்னா வந்து நா சிக்கன் வந்து எனக்கு அவ்ளோ வந்து நா அவ் சாப்ட மாட்ட
இல்ல அந்த பிரியாணி இருக்க பீஸ் எப்பவுமே அது ஒரு மாரி பிளண்டாவே இருக்கும் ஒரு டேஸ்ட்லெஸ்ஸா தா இருக்கும் ஆ அதுக்கு நம்ம எதாவ்து பெப்பர் சிக்கன் கிரேவி ஏதோ சிக்கன் கிரேவினா கூட நம்ம அதுல மிக்ஸ் பண்ணி சாப்ட்டுக்லா
ஆமா சிஸ்டர் அம எனக்கு அந்த மெரி தா அந்த மாரி சிக்கன் ரைஸ் எனக்மே பிடிக்கும் இப்ப சிக்கன் சாப்ட மாட்ட ஆனா சிக்கன் ரைஸ்ல இருக்க சிக்கன் ரைஸ்ச சாப்டுவா
அது புடிக்கும் ஆ நானு அப்டிதா சிஸ் டர் அதுமே எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சைல் சிக்கன் ரைஸ் புடிக்காது அதுல வந்து சும்மா இந்த ஒயிட் கலர்ல அது எனக்கு பிடிக்காது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல பண்ணுவாங்க தெரியுமா சிக்கன் ரைஸ் அதுதா சூப்பரா இருக்கும் அதுதா புடிக்கும்
ஆமா நீங் சொன்ன மாரி அந்த ஹோட்டலு இந்த மாரி நானு சாப்ட்டு இருக்க அதுல எப்டி இருக்குன்னா அ சிக்கன் ரைஸா இது எனக்கே டவுட் வரோ ஏன் உன்டைய டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு
சும்மா வேக வெச்சு வெள்ள கலர்ல இருக்கே அப்டின் இக்கும் இதே ரோ ஸ்வீட் ஃபுட்லனா அத சிக்ஸ்டி ஃபைவ் மாரி போட்டு அப்டி நல்லா பண்ணி குடுப்பாங்க சூப்பரா இருக் கும் அந்த சிக்கன் ரைஸ் தா புடிக்கும்
அந்த மாரி பிரியாணி குட ஒன்னு வெஜ் பிரியாணி ஒர் டைம் எதுக்கோ ஆடர் போட்டுருந்த அப்ப வந்து ஏ டூ பீஸ் ஏதோ ரெஸ்டாரண்ட் தா அது ஏ டூ வுவே சம்திங் எதோ ஞாபக இல்ல ஞாவோ ரொம்ப வர்ஷோ ஆய்ச்சு அப்ப என்ன பண்ண பிரியாணி ப்பா ஒரு மாரி அந்த பீன்ஸ்சு இந்த கேரட்டு இதெல்லா கட் பண்ணி போட்ருக் க்காங்க ஆனா அது பச்சையா இருக்ற மாரி இருக்கு அந்தக் கலரு ஆனா டேஸ்ட்டு வந்து பிரியாணி மாரியு இல்ல ஆனா ஃபிரைட் ரைஸ் மாரியு இல்ல சத்திங் எதோ ஒரு டிஃப்ரண்ட் டேஸ்ட்டா இருந்துச்சு ஆனா அது பிரியாணியா சாதோ வந்து எப்டி சொல்றது காரோ இல்ல ஆனா உப்பு இல்ல ஆனா எல்லாத்மி கரெக்டா இருந்துச்சி எனக்கு அது என்னானேத் தெர்ல ஆனா பிரியாணி எட்னு வந்து வச்சாங்க ஆனா சாப்பற அளவுக்கு இருந்துச்சு சாப்ட்ட ம்
அதா அதா அதா எனக்கு வந்து ஜீரக சம்பாவட பாஸ்மதி ரைஸ் பிரியாணி புடிக்கு சிஸ்டர் எனக்கு வந்து அந்த மாரி உதிரி உதிரியா நீள நீளமா இருக்கர்றது அதுல வந்து பிரிஞ்சாலோட வெச் ச்சு சாப்டம்போது சூப்பரா முட்ட வந்து நா பிரிஃபர் பண்ண மாட்டே எனா எனக்கு அந்த பாயில்டு எஃக் கு எஃகே புடிக்காது ஆக்சுலா ஏனே தெர்ல அந்த எஃக்கு சாப்பட்றதுச் காப் பண்ட்டே சின்ன வயிச்லலா நெறைய எஃக்கு சாப்பிட்ருந்தே இப்ப வந்து ரீசென்ட் டா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாவே எஃக்கே புடிக்க மாட்டேங்து அப் ப்டியே எஃகு சாப்ட்டாலு அந்த பொரியல் மாரி போட்டு சாப்ட்டாதா இருக்கு ஆம் பிளட் வேக வச்சது எதுவுமே புடிக்காது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடுத்தாங்னா சாப்டுவே அதனால எனக்கு அந்த பிரியாணிக்கு முட்ட வச்சு சாப்புணுன் இருக்காது ஆனா இந்த பிரிஞ்சாலு அ அ ஆனியன் ரைத்தா அது வச்சு சாப் பட்டா புடிக்கு இதே சீரக சம்பானா எதாது கிரேவி கிரேவி வச் சு கொழம்பு சால்னா மாரி இருக்குல்ல அந்த மாரி வெச்சு சாப்பட பிடிக்கு
எனக்கு வந்து சீரக சாவா பிடிக்காது நா சாப்ட்ட எடத்துல எதுலுமே எனக்கு பிடிக்கவே இல்ல சின்ன சின்னதா அரிசி எனக்கு அது பிடிக்கவே இல்ல டேஸ்ட்டே இல்ல அதுல நானு அதனாலே நா அது எனக்கு சீரக சம்பா எனக் பிடிக்காது ஆனா வந்து வீட்ல வெளில ஹோட்டல்ல வாங்கத் தோட வீட்ல எங் ட்ல செய்வாங்க காரஞ்சாரமா நாங்க வந்து எங்க வீட் ட்ல நெல்லு போட்ருக்கோ அங்க அங்கிந்துதா அரிசி நாங்க வந்து எடுத்துப்போ அதுலதா செய்வாங்க ஆனா வந்து வெளில சாப்பிர்றத்தோட இது நல்லாருக்கு டேஸ்ட்டு எங்கனா அது எங் வீட்ல செய்றது பிடிக்கு
புடிக்கு அ எனக்கு வந்து வீட்ல செய்றதும் புடிக்கு ஆனா கடை ல சேர்து வந்து எப்பயாச்சு கடைல எதாது ஒரு டைம் சாப்பல்லா அப்டி வீட்ல வந்து அடிக்கடி செஞ்சு குட்த்தாலு சாப்ட்டுக்லா கடைல வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி சாப்ட்டம்னா ஒரு மாரி சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு
ஆ எனா நாவ நா வந்து வெளில ஒர் தடவ வந்து என்னாப் பண்ணே ம் இங்க சிதம்பரம் போயிட்டு வர வழில ஒருக் கட இந்துச்சு அது சேலம் சம்திங் எதோ ஸ்பெஷல் பிரியாணி எதோப் போட்டுதுது நாங்க அங்க போயிட்டு நா மட்டன் பிரியாணிதா ஆர்டர் போட்ருந்தே மட்டன் பிரியாணி வந் து அவுங்க அப்டியே அந்த மட்டன் அப்டியே பஞ்சு மாதிரி அப்டியே அது கிறிஸ்பியா அந்த மசாலாலா உள்ள எறங்கி செம்ம டேஸ்ட்டியா இருந்துச்சி ஆ அப்டியே எனக்கு அப்டியே அது பிரியாணியு சரி அந்த மட்டன் நமக்கு மட்டன் அவ்ளோ லைக் பண்ண மாட்டே எனா அது டேஸ்ட்டு கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு வீட்ல செய்ரதா இருந்தாலு சரி ஆனா அங்க வந்து செம்மையாந்துச்சி மட்டன் மாரியே இல்ல அப்டியே பண்ணும்
பஞ்சு மாரி இருக்கு சிலக் கடைல ஆ சிலக் கடைல மோஸ்டாவே அந்த மோஸ்ட்டா அந்த மட்டன் எல்லாமே நல்லா வேக வச்சு அது வந்து உட்ஃபயர்ல சில பேர் சில கடைல பண்ணுவாங்க பாத்தீங்ளா அந்த மட்டன் எல்லா அப்டியே சூப்பரா இருக்கு அந்த கேஸ்ல வெக்கிற மட்டான் மட்டுந்தா கொஞ்சோ ஹாடாயிரு பட் உட் ஃபயர்ல பன்ற மட்டன் எல்லாமே அப்படியே சாஃப்டா இருக்கும் சும்மா நம்ம தொட்டாலே போது அப்புடி இதாயிரும் ஆனா சில ஊர்லல்லாம் ஒரு பிரியாணியே அப்டியே கொஞ்சமா கொடுப்பாங்க இதெல்லாம் தா அப்படியே டென்ஷன் ஆகும் என்னடா இத்துணோண்டு குடுக்குறீங்க அப்படி இருக்கும்
ஆ பெரிய பெரிய பெரிய ரெஸ்டாரென்ட்ல ல ரெஸ்டாரென்ட்ல அதுவு ரொம்ப காஸ்ட்லி சொல்லுவாங்கல்ல
மட்டன் பிரியாணில ஃபோர் ஹண்டரட் குடுத்து வாங்கன்னா நமக்கு வந்து இப்டி பத்தவே பத்தாது ஒரு ஆள் அந்த குழந்தைங்க சாப் புட்ற குவான்டிடில கொடுப்பாங்க
இதுக்கே நீங்க சொல்றீங்களே இந்த ரொம்ப பெரிய பெரிய இப்ப ஒன் லேக் கிட்டெல்லாம் செலவாகுர ரெஸ்டாரன்ட்லா இருக் கு இந்த வீடியோஸ்ல பாத் த்துருகீங்களா அவுங்க போவாங்க கப்பு சின்னோண்டு தா இருக்கும் ஆனா அது வந்து ஸ்பூன வச்சு பாத்தா ஸ்பூனு பாதி கூட ஃபுல்லாயிருக்காது அந்த கேக் அது இவோன்டு தா இருக்கும் அதே பாத்தீங்கன்னா வந்து சும்மா அந்த சிக்கன் ஒரு லைட்டா ஒரு பீஸ் மட்டும் எடு த்து அந்த ரொம் ஒரு லேயர் மட்டும் எடுத்து அந்த ஒரு லேயர வந்து அதுல வந்து எதோ பண்ணி அத எதோ ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணியோ வச்சு அதுல மேல வந்து ஆ அந்த டெக்ரேஷன் மட்டும் சூப்பரா இருக்கும்
சூப்பரா இருக்கும் மிச்சம் அது வந்து சும்மா போட்டோ எடுத்தோம்மா ஆஸ்தட்டிக்கா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறக்கு வேனா ஓ ஓகே மிச்சப்படி அது சாப்படுறக்கெல்லாம் வொர்த்தாவே இருக்காது சில கஃபேஸ்மே அப்டிதா இருக்கு சில கஃபேஸ்ஸல்லாம் அது அந்த போட்டோஸ்கு அந்த மாரி வேனா ஓகோ இருக்கும் பட் சாப்புடறக்கெல்லாம் பத்துவே பத்தாது நம்ம கொடுத்த அமௌண்டுக்கு இதே எதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோ ரோட்டு கடைக்கோ போயிருந்தா நல்ல வயிறாற எவ்ளவு பத்து பேர் சா ப்ட்ருக்கலாம் நம்ம அங்க கேஃபேல போய் ரெண்டு பேர் சாப்படுறது அந்த மாரிதான் இப்பெல்லாம் இருக்கு
ம்
ஆனா இப்ப எல்லாரும் அததா பிரிஃபர் பண்றாங்க கெஃபே போறது போட்டோ எடுக்கிறது அந்த மாரி சொல்லி யாருமே இப்ப ஸ்ட்ரீட் ஃபுட்ல மோஸ்டா சாப்பிடடுறதே கிடையாது கஃபே போறங்க ஏதோ ஒன்னு ஆட்ரு பண்ணாங்க போட்டோ எடுக்கறாங்க போஸ்ட் ஸ்டோரி போடுறாங்க சாப்பிட்டு சும்மா சும்மா போனும் நானும் இப்படி போனோ
ம் ஆமா சிஸ்டர் செரிங்க சிஸ்டர் உங்குள்ள வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷம் தேங்யூ ஆ பாய்